வணக்கம் வணக்கம்மா வணக்கம்மா எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்குற நீங்க எப்டி இருக்கிறீங்க
நா ரொம்ப சந்தோஷமா இருக்கம்மா நன்றிங்கம்மா அப்புறோம்மா வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க
வீட்ல எல்லாரோ நல்லாருக்குறாங்க ஒங்க வீ
சந்தோஷம்மா இங்க வீட்ல எல்லோாரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்கம்மா நன்றிங்கம்மா அலுவலக வேலல எப்டிமா போயிட்ருக்கு
ரொம்ப நல்லா போய் ட்ருக்கு உங்களுக்கு எப்டி போயிட்ருக்கு எல்லா
எனக்கு சிறப்பா போயிட்ருக்குமா அப்றமா வெயிலோட தாக்கந் தா ரொம்ப அதிகமா இருக்கு அலுவலகத்துக்கு போயிட்டு வர்துக்கே முடிய மாட்டுது அந்த மாரி வெயிலு வந்து ரொம்ப சுட்ட அரிக்கிது அங்க எப்டிமா இருக்கு ஒங்க
அதேதா மெய்ன் அதேதா அப்டியேதா இருக்குது வெயிலுடைய தாக்கம் வந் ம் ரொம்ப ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குது அத வந்து எதிர்கொள்ளவே முடியல தா சொல்லணு அந்த மாத்ரி இருக்குது
கண்டிப்பாமா அது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து நெறைய இருக்கு அத நம்ம கண்டிப்பா வந்து அத பின்பற்றனு அதலா பின்பற்றுனா கண்டிப்பா நம்ம எ இந்த வெயில வந்து தாக்கத்துலருந்து நம்ம வந்து மீண்டு வரலா வேற வழியில்ல அத சமாள்ச்சு தா ஆகணோ அ நமக்கு ஆமாம்மா நம்ம தமிழகத்துல பரவால்ல வெயிலோட தாக்கோ இதுவே நம்மளால தாங்க முடியல உன்னு நீங்க வடக்கு பக்கோ பாத்தீங்ன்னா ரொம்ப அதிகமா இருக்கு வெயிலோட தாக்கோ இங்க நமக்கு பாத்தீங்கன்னா நூத்தி ஆறு ஆறு டிகிரி பேஃரன் ஹீட் சொல்றாங்க அங்க வடக்கு பக்கோ பாத்தீன்னா நூத்தி பதினெட்டு கிட்ட போயிட்ருக்கு அதெல்லா எப்படிலா வந்து அத தாக்கு பிடிக்கிறாங்கன்னு உண்மையா அத நனைக் கும் போது ரொம்ப வியப்பாவும் இருக்கு ரொம்ப கவலையாவும் ருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா நானுமே நியூஸ்ல பாத்தே அதுதா இதையே நா வந்து நம்மளால தாங்கிக்க முடியலன்னா அப்ப அவ்ளோ வெயிலெல்லா அவ்வளோ ஹீட்டெல்லா அவுங்க எப்படிதா தாங்கிக்கிறாங்கன்தா தெரியில இதுக்கே நம்மளுக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்குது எரியிது நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல நார்மல் பேசிக் லைஃபே நம்மளால லீட் பண்ண முடியல அப்டி இருக்கிறச்சா அவுங்க எப்படிதா இருக்கறாங்கன்தது தெரியில
கண்டிப்பாம்மா கண்டிப்பாமா அதனால எல்லாருமே வந்து குளிர் சாதன பெட்டி பெட்டி இல்லாம யாராலியு நா இரவு நேரத்துல வந்து தூங்க முடிய மாட்டது அந்த மாரி ஒரு கண்டிப்பா கண்டிப்பாமா ஏசி இல்லாம யாராலயு தூங்க முடிய மாட்டது ஆமா ஏசி இருந்துமே வந்து அந்த கரண்டு எ லோடு வந்து எடுக்க மாட்டது ஆமா லோடு எடுக்க மாட்டது அதனா அந்த ஏசியோடய பயன்பாடும்மே வந்து இப்போ நாளுக்கு நாள் ஆ அதிகமாயிட்டே இருக்கு இல்லாதவங்க கூட இப்போ ஏசிய போய் வாங்குறாங்க கடைக்கு கடைக்கு முந்தி அடிச்சி ட்டு போய் ஆமா அந்த மாதிரி ஒரு நெலம பொய்ட்டுருக்கு ஏசி இருந்தே வந்து நம்மளால வந்து சமாளிக்க முடியல இன்னு ஏசி இல்லாத பாவோ ஜனங்க நெறைய பேர் வந்து இந்த குடிசைல இருக்குறாங்க இந்த ஆ தெரு வீதி வீதியில வந்து தங்கறவங்களுக்லா ரொம்ப கஷ்டமான நிலம தா இந்த இந்த மாரி டைம்ல அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஒரு நடவடிக்க எடுத்து அவங்களுக்கான ஒரு ஆ மாற்று எடத்த வந்து கொஞ்சோ ஏற்படுத்தி குடுத்தாங்கன்னா கொஞ்சோ நல்லா இருக்கணு நா நெனைக்கிறே நீங்க என்னம்மா நெனைக்கிறீங்க
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா அவங்களுக்குமே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தா அவங்களுக்கு எதாவது கண்டிப்பா ஸ்டெப் எடுத்தே ஆகணு அவங்க ரொம்ப பாவொ அதுவு இல்லாம அங்க வந்து சின்ன கொழந்தைங்களு நெறைய பேர் இருக்கிறாங்க அவுங்களுமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்குறாங்க நம்ம வீட்ல இருக்கிறோ நம்மளுக்கே வந்து இந்த மாரி இருக் இருக்கு அப்டின்னா நீ நம்மளுக்கு எல்லா வசதியு இருந்தே நம்மளால தாங்கிக்க முடியலனா அவங்களுக்கு எந்த வசதியுமே இல்லாம அவங்களுக்கால எப்டி தாங்கிக்க முடியு அதனால கண்டிப்பா அவங்களுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணு
கண்டிப்பாமா நா வந்து ஒரு குடிமகனா இருக்குறதுனால எல்லாரு க்குமே வந்து அந்த எல்லாருக்கு எல்லா எல்லா எல்லாருக்குமே எல்லாம் அந்த மாரி வந்து அரசாங்கம் கண்டிப்பா அவங்களையு வந் வந்து யோச்சு அவங்களோட நிலமைய புரிஞ்சுட்டு அவங்களுக்கு கண்டிப்பா வந்து உதவுறதுக்கு முன் வரணு கண்டிப்பா அதே மாரி அரசாங்கம் மட்டு இல்ல நெறையா வந்து என் ஜி ஓ அப்படின்னு சொல்லப்ப கூடிய கவர்மெண்ட் அல்லாத பிற ஆ சேவை செய்யக்கூடிய நிர்வக நிர்வகங்கள்லா நெறைய முன் வந்து பண்ணிட்டுருக்காங்க அவங்களுக்கு வந் வந்து சாப்பாடு குடுக்குறதா இருக்கட்டு தண்ணி குடுக் பொருளாக இருக்கட்டு நெறைய பண்ணிட்டுருக்காங்க அந்த மாரி ஏ அரசாங்கமு ஆ இத வந்து அவ மைண்ட்ல வச்சுட்டு கண்டிப்பா இந்த ஏழை ஜனங்களுக்கு வந்து ஒரு நல்ல உதவி செய்யணு கண்டிப்பா நல்லா ருக்கொ இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா கூட ஆமா அம்மா உணவகம் வந்து நெறைய எடத்துல வந்து புதுப்பிச்சிரு புதுப்பிச்சுட்டு அது வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு அது ஒரு மகிழ்ச்சியான விஷயோ ஆனா நெறைய பேர் வந்து சாப்பறதுக்கே வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இப்ப இக்கற வெலவாசிக்கு வேல இல்ல திண்டாட்டதுனால அதுனால அந்த மாரி சூழ்நிலையில வந்து கண்டிப்பா இந்த மாரி ஒரு மாற்றம் நல்ல ஒரு உதவிகரமா இருக்கு கண்டிப்பா அப்றமா நீங்களுமே வந்து வெயிலுக்கு போம்போது நெறய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோட போங்க கைல எப்பயுமே தண்ணி பாட்டல் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து
அதாது நெறைய பேருக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கைல ஒரு தண்ணி பாட்டில் வச்சுக்கிறதுக்கு சோம்பேறி படுவாங்க ஆ அது வந்து ரொம்ப நல்லது ஏன்னா கைல ஒரு தண்ணி பாட்லு வெச்சுக்கிட்டோ அப்டின்னா அது நம்மளுக்கு யூஸ் ஆகல அப்டின்னா கூட வேற யாருக் எதுகாச்சு கண்டிப்பா யூஸ் ஆகும் இப்ப வந்து கைல அத வேற தூக்கிட்டு போணுமே அப்டி சொல்ட்டு எல்லாருமே என்ன நென்ச்சிட்டு இருக்காங்க சோம்பேறி பட்டுட்டு யாருமே எங்க போனாலு கைல தண்ணி பாட்டில் எடுத்துட்டு போறது இல்ல அதுனால இப்போ கா இப்போ வந்து நா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பாத்தே ஆ வர்ற வழில என்னாச்சு ஒருத்தர் வந்து ஆக்ஸ்டென்ட் ஆகி கீழ விழுந்துட்டாரு ரெண்டு வண்டி வந்து மோதிருச்சு மோதி அவர் வந்து கீழ விழுந்து அவருக் கொஞ்சோ என்ன ஆயிடுச்சுன்னா அடிபட்ருச்சு அப்டி இருக்கறச்ச அவுருக்கு வந்து ஒப் உக்கார வச்சு தண்ணி குடுக்குறதுக்கு ட்ரை பண்றாங்க பட் சுத்தி சுத்தி கேக்றாங்க எல்லார்கிட்டியு யாருகிட்டயுமே தண்ணி இல்ல தண்ணி இல்ல அப்டின் சொல்லி சொல்றாங்க அவுருக்கு வேணுன்னா கொஞ்சம் வயசானவரு அவுருக்கு வந்து தண்ணி தண்ணி ஒட்னே தா ரொம்ப தாகம் எடுக்குது தண்ணி ஒடனே தேவப்படுது இப்ப யார்கிட்டயுமே இல்ல அப்போதா நா யோசிச்சே எனக்கு என்ன நினைச்சே கஷ்டமா இருந்தது நம்ம வந்து தண்ணி பாட்டில் எப்யுமே நா பேக்ல வச்சிருப்பே ஆனா வந்துட்டு அன்னைக்கு தண்ணி பாட்டில் இல்ல அப்போ என்னடா இது இன்னிக்கி தண்ணி பாட்லு இல்லாத நேரமா பாத் து இந்த மதிரி ஆயிடுச்சே அப்டி சொல்ட்டு எனக்கே ரொம்ப கில்டி ஃபீலிங்கா இருந்தது அவுருக்கு அந்த நேரத்ல அதுவும் இல்லாம இப்ப அவருக்கு ஏதோ சின்ன அடின்றதுனால தண்ணி குடுக்குறோம் ஓகே இதுவே வந்து கொஞ்சம் பெரிய அடியா இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு தண்ணி குடுக்கணு அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்டி இருக்றச்ச நம்மளுக்கு அது பயன்படல அப்டின்னாக் கூட அடுத்தவங்ளுக்காது பயன்படும் அதனால என்னைக்குமே வந்து நம்மளுடைய பேக்ல ஒரு தண்ணி பாட்டில் சின்னதா இருந்தா கூட பரவால்ல ஒரு சின்ன தண்ணி பாட்டில் இருக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம்
கண்டிப்பா மா கண்டிப்பா மா ரொம்ப நல்ல விஷ்யோ அது நமக்கு தேவை இருக்கும் கண்டிப்பா அ வெயில் காலத்தில அது தேவப்படும் அதே மத்தவங்களுக்குமே வந் து அத வந்து நம்ம பகிர்ந்துகர்ல பகிர்ந்துக்குறது ஒரு நல்ல ஒரு சிந்தனை அதனால தண்ணி பாட்லு கண்டிப்பா வச்சுப்போ கைல அதுவு வந்து குறிப்பா அந்த வெயில் காலத்துல வந்து கண்டிப்பா வச்சுக்குணு எல்லாருமே அதே மாரி இந்த வெயிலோட தாக்கத்த வந்து கட்டுப்படுத்துற முடியாது நம்மளால ஆனா அதுக்கிட்ட இருந்து நம்ம தற்காத்து கொள்ள முடியும் ஆனா வந்து நம்ம தலய மறச்சிக்கிறதுக்கு கொட வேற வச்சுக்லா வெயிலுக்கு அது ஒரு நல்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருக்கோ அந்த மாரி வந்து இந்த இயற்கை உணவான நெறையா பா பானங்கள் ருக்கு ஆமா ரோட்டோரங்கள விக்கறாங்க நமக்கு வந்து அதோட அருமை வந்து ந ந நம்ம நெறைய பேருக்கு தெரிய மாட்டது அதனால அந்த பானங்கள்லா நம்ம வந்து வாங்கி குடிச்சா வந்து நம்போ சூட்ட வந்து ரொம்ப தனிக்கோ ஒடம்பு சூட்ட உதார்ணுத்துக்கு பாத்திங்ன்னா எளநீ ம் வித்துட்ருக்காங்க எளநீ வாங்கி நம்ம குடிக்கலாம்
நம்ம வந்து நறையா வந்து செயற்கை பழச்சார் கூல்ரிங்க்ஸ் நறைய விக்கிறாங்க நம்ம வந்து அத வாங்கி நம்ம தாகத்த தணிச்சுக்கிறோ ஆனா அது நம்ம வந்து தாகத்த வந்து தணிச்சிக்கிற்து இல்லாம ஒடம்புக்கு ரொம்பவே கெடுதியா இருக்கு நா பாத்தீங்கனா அந்த கூல்ட்ரிங்ஸ்ல நறையா ஆர்டிஃபிஷலு கலருக்காக நறிய கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க அதே மாரி அது சுவ அது சுவைக்காக நறைய கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க அது இல்லாம அது கெட்டு போகாம இருக்கறதுக்கு அதுக்கு நறையா கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க ஆனா இதுல்லா வந்து நம்ம வந்து தெரிஞ்சே வந்து அத வந்து அந்த விஷத்த சாப்புற து அது சமமா இருக்கு ஆனா அதனா அதெல்லா தவித்துட்டு நம்ம வந்து இந்த நெல எல நீ பதனி நொங்கு அதுக்கபபுறோ கூல்லு இந்த மாரிலா சாப்புட்டா நம்ம வந்து ஒடம்பு சூட்ட வந்து தவிக்கலா இந்த ஒடம்புக்கு வந்து அது ரொம்ப குளிர்ச்சி ஒடம்புக்கோ எதிர்ப்பு சக்தி அதிகமாகோ அதனால வந்து நம்ம வந்து அந்த ப பயணோ வந்து நம்ம வந்து அடையணோ கண்டிப்பா நீங்க என்னம்மா சொல்றீங்க
கண்டிப்பா கண்டிப்பா அதாவது எதுல கேக்றீங்க
இந்த மாரி ச பாக பானங்கலா சாப்ட்டு உங்குளுக்கு பழக்கோ இருக்குங்களா
இல்ல இல்ல அதுதா அதுதா அதாவது ஆமா அது நல்லது இல்ல நல்லது இல்லதா அது வந்து சாப்டுது அத பத்தி நா அடுத்த வீடியோல உங்குளுக்கு நா அடுத்த காணொலில நா உங்குளுக்கு நம்ம பேசலா
கண்டிப்பா மா கண்டிப்பா மா
செரி செரி நா நீங்க பேசுனதுமே ரொம்ப உதவியா இருந்தது வெச்சுட்டோங்களா
நல்ல உரையாடலா இருந்ததுமா நெறைய தகவல பகிர்ந்துகிட்டோ மேலு ஒரு வாய்ப்புல வந்து மீண்டு நம்மப்ப வந்து பேசலாம்மா கண்டிபா நன்றிம்மா வணக்கம்மா